அதா கேக்குது க்ளீரா கேக்குதுங்க என்ன இப்பதா சாப்ட்டீங்ளா எப்டி இருக்கீங்க
ஆ சாப்ட ப்ரோ நீங்க ம்
செரிங்க நானா ஒர்க் பண்ற ப்ரெதர் நீங்க
நானுந்தா
செரிங் ப்ரெதர் செர் செரிங்க செரி இப்ப எதாவ் ரீசண்டா நீங்க எங்கனா ட்ரிப் போனீங்களா வெக்கேஷன் எங்கனா போனீங்களா ப்ரெதர்
ஆ ந போன இயர் தா போனோம்
ம்
போன யேர் காந்தலூரும் மறையூரு அப்பறோ கொடைக்கானல் அப்பற ஊட்டி வால்பாறை நாங்க போனோ ப்ரோ நாங்க போனா எப்பிடி ஏ அத் எப்பிட்ன்னா பசங்கள்லா கேங்கா ஏரியாவுல எல்லா டூரு அதா மந்திலி ஒரு ஃபை ஹண்ட்ரடு சீட்டு மேரி கட்டி போவோ வேன்ல பசங்க எல்லா ஜாலியா அந்த மேரி போ சொல்ல ஜாலியா இருக்கு பசங்கூட
கண்டிப்பா
ஆமா அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்
நா மோஸ்ட்லி எப்டி போவொன்னா நாங்க ஃபேமிலி ப்ரெதர் ஃபேம்லியா இருக்கற்துனால
ம் ஃபேமிலி போனா ஜாலிய தா இருக்கு
ஃபேம்லியோட போறதுனால நாங்க அம்மா அப்பா ஏ ஒய்ஃபு ஒ பசங்க எல்லார்யு கூட்டிட்டு போனோ
ம்
அது இல்லாம போன வாரங் கூடோ பசங்க லீவ் வுடம்போது நாங்க பழனிக்கு ப்ளான் பண்ணோ பழனி போய்ட்டு வரலான்
ம்
பழனி முருகர போய் பாத்துட்டு வர்லானு அம்மா சொன்னாங்க செரி சொன்னாங்களே செரி நாங்கள எல்லா போய்ட்டு பழனி பாத்துட்டு சே அப்புற வந்து மறு பிடி வரும் போது மதுர திருச்சி வரும்போது ஸ்ரீரங்கம் போலா சமயபுரம் போலா ப்ளான் பண்ணோ
ம்
ஆக்சலி பழனிலே லேட் ஆய்ட்ச்சு அங்கயே கொஞ்சு தரிசனம் பாக்கற்து லேட் ஆனால நாங்க என்ன பண்ணிட்டேன்னா பைக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்றோ சமயபுர ஸ்ரீரங்கம் மட்டு கேட்டாங்க வீட்லன்ருதுக்காக ஸ்ரீரங்கம் மட்டு போனோ அது மட்டு போய்ட்டு உள்ள அப்பியு கூட உள்ள மூலஸ்தானத்த தெரக்கு பாக்க முடில
போகவு முடியாது ப்ரோ நாலா நெறிய டைமு அப்ப ஐப்பங்கோய்லா போறோல்ல வருஷோ வருஷோ அப்பியும் போவோ அப்பி கிட்டல்லா போ முடியாது அது ஒரு கோபுரத்துக்குள்ள போறோனா நாலு கோபுரத் உள்ள எதனா ஒரு வாசல்ல போய்ட்னா உள்ள போய் பாக்க முடியாது அங்யே டைம் ஆய்டும் செரி பஸ்ஸுக் டைம் ஆய்டுண்டே அப்டியே வெளிய வந்துருவோ
ம் ம்
வீட்டுக்கு வரணு ப்ரோ உங்க நேட்டிவ்
அது வேணா ப்ரோ அது பர்சனல் பேச கூடாது சொல்லிருக்காங்கல்ல
ஓ செரி ஓகே ப்ரோ
அது மாரி சில விஷயங்கல்ல வந்து நாங்க பிளான் பண்ட்டு போவோ போயிட்டு வரம்போது ஆ போயிட்டு வரம்போது நாங்க இதெல்லா பிளான் பண்ணோ கடசீல நாங்க பிளான் பண்ணமாரி எது நடக்கல்லாதா அன்னிக்கு எல்லாமே ஒரே கோயில்ல முடிஞ்சு போச்சு சேரி இருந்தாலு அவங்க ஆசப்பட்டாங்கல்ல அந்த மண்ணாது மெதிக்கலான்டு ஸ்ரீரங்கோ கூட்டு போனோ
ம்
போனா நாங்க மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே நாங்களு போனவாட்டி கேரளா போ கேரளா பிளான் பண்ணிருந்தோ கேரளால எங்யோ ஒரு எடோ பிளான் பண்ணி அங்யு கூட்டு போனாங்க அதுக்கப் அப்றோ அந்த திருவனந்தபுரத்துல ஆனந்த பத்மசாமி ஸ்கூல் இருக் கோயில் இருக்கு பத்மசாமி கோயில் இருக்கு அங்க ப்ளான் பண்ணிருந்தோ அங்க ஒருவாட்டி இட்டுட்டு போயிருந்தோ அப்டியே மோஸ்ட்லி எல்லா எடத்துக்கு போயிட்டோ அங்க கொடைக்கானல்ல வந்து நீங்க சொன்ன மாரி பேச்சிப்பாற பெருமாள் பாற அங்க இருந்து எதோ ஒ குணா கெவோ எதேதோ சொல்வாங்க அதல்ல எதுக்கு எல்லாத்துக்கு காட்டிட்டே எல்லாமே ஃபேம்லியா போறப்ப எல்லாத்தியு காட்டிட்டே
ம் குழந்தை வேலப்பர் கோயில்லா இருக்கே அ பூம்பாறைல அங்கல்லா போலாமே பெரிய ஃபேமஸான கோயிலு
அங்யு போயிருக்கே பிரதர் நா வந்து நா யார் கூட போனனா ஃபேமிலியா போல நானு மச்சா மட்டு போனோ
ம்
வண்டி வைக்கு பைக்ல எடுத்துக்குட்டு
ம் பைக்ல போரதுக் ஜாலியாதா இருக்கு ப்ரோ
ஆ அந்த இதுல போறப்ப
ட்ராவல் பண்றத்தா கொஞ்சோ கஷ்டோ
ம் ம் அங்க ஒரு பத்து நாள் தங்கிருந்தோ பத்து நாள் பத்து நாள் இருந்தோ நானு எங்க மச்சா மட்டுமே பத் அதனால எதோ ஒரு வேலையா அங்க போனோ பைக்லயே போயிட்டு அந்த வேலைய முஷ்ட்டு வரம்போது மோஸ்ட்லி நாங்க ஃபேமிலியா போறதா இருந்தா காரு எடுப்போ
ம்
அப்றோ நானு மச்சா அந்தமாரி ஃரெண்ஸு போறமாரி இருந்தா பைக்லயே போய்ட்டு பைக்கு ரெண்டு பேரு போறோமா ரெண்டு பேரு மட் அத்தா பைக் எடுத்துட்டு அது எல்லாத்தியு எடுத்து வெச்சுட்டு நாங்க கெளம்பிடுவோ ஒரு வாரோ அப்டியே பைக்லயே ஊர் சுத்துவோ நாங்க ஒரு வாட்டி எதோ நாகர் கோவிலுக்கு எதுவோ அங்க போணோ ஃப்ரெண்டு அங்க ஃப்ரெண்டுடோட அக்கா என்னமோ இருக்காங்க வா சுத்தி பாக்கலானு அப்டியே போற வழில என்னென்ன நல்லா இருக்குது வண்டில லாங் ட்ரைவா போலான்ட்டு ஃபிரெண்டோட பைக்க எடுத்துக்குட்டோ மெட்ரோல போட்டு நாங்க மாட்டுக்கு கிளம்பி ஜாலியா போவோ
பைக் பைக்ல போறது ஜாலி தா
அப்டியே ஒரு ஒரு ஊர்ல ஒ ஒன்னொன்னா சாப்டோ என்னென்ன ஊர்ல என்னென்ன ஸ்பெஷலு அதல்லா யூடூப்ல பாத்துருவோ பாத்துட்டு
அ
நம்ம போற வழில என்னென்ன ஊர்ல அங்க என்னா கெடைக்குதோ அத சாப்டுவோ அங்க அந்த ஃபுட்டு எங்க எங்க கெடைக்குதோ அத பாத்து அந்த கடைல சாப்டுட்டு அப்டியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்டி போன அது ஒரு ஒரு வாரங் கழ் ச்சு அதே நாகர்கோவில இருந்து மறுபுடியு வந்தோ அப்டியே போச்சு சார் நீங்க சொல்லுங்க இப்போ
ஆனா நம்முலா போன தா பசங்கூட ஃபுல்லா ஜாலியா இருக்லா ஃபுல்லா அண்ணணுங்க பெரியவ்ங்க எல்லா வருவாங்க நம்மு தெருவு சேந்தவங்க
ஆ அ
ஆமா அதா போனோனா ஜாலியா இருக்க அதா சொன்னல்ல இப்போ ஒரு நாளைக்கு போறோனா நானு போ சொல்லியே எல்லாம் பே ஸ்டவ்வு அடுப்பு எல்லா எட்த்துனு போய்டுவோ எப்பனாதா எதுனா ஒரு காலத்தா வந்து அங்க போய்ட்டு சாப்புடுவோ ஹோட்டல்ல
கண்டிப்பா
ஆமா அதுதா அது இது ஜாலியா இருக்கு நம் டெய்லியு பிரியாணி செஞ்சுகினு எதுனா ஒரு சைடிஷ் சென்னுகினு அதுனு அங்க புறோ போ சொல்லியு வேன்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிகின்னு அப்புடேயே நாங்க ஜீப்புக்கு ஜீப் சவாரி போ சொல்லி கொஞ் ஜாலியா என்ஜாய் பண்ணிகினு ஃபால்ஸில போய்ட்டு ஜாலியா குள்ச்சிகினு ரொம்பா என்டர்டெய்ன்மென்ட்டா போகு ப்ரோ அதுல்யு கேங்ல வேற ஆமா யாரூ ஹாமா பசங்கூட போறது ஜாலியா இரு என்ஜாய் பண்ணுவோ அப்றோ சரக்கு போடுவானுக பசங்க அதுல்யு கொஞ்சோ ஆமா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு அதுல எதுனா ஒரு சம்பவோ நந்துரு அது எதுனா ஒரு ஃபன்னான ஒரு விஷ்யோ நடந்து அத வச்சு ட்ரோல் பண்ணிக்கினு ஓட்டிக்கினு எவுளோ அதுலா ஃப்ரீயா விடு அது ஒரு அ பசங்கூட போறது அது ஒரு தனி ஜாலிதா
கண்டிப்பா அத நா சொல்றனே ஃபேம்லியா போறோனா அவுங்க சேஃப்டி பாப்போ அவுங்க எதுனா தொலஞ்சுருவாங்கலா எங்கனா கீழ உழ்ந்துருவாங்கலான்ற பசங்க இருந்தா ஃபேமிலினா அவ்ங்கும்போகாதே பயோ இருக்கு யாசுச்சினா ஃபேமிலியோட போனாலே கொஞ்சோ எச்சரிக்கை ஆய்டுவ ஏனா பசங்க வந்து அத பாத்தா கூட ஓடியாருங்க நம்
கண்டிஷின் பாக்கணு
இப்ப எங்க ஒய்ஃபுலா மல ஏரு போனா வாந்தி எடுக்க ஆரமிச்சிர்வாங்க டிராவல் பண்ணாலே வண்டில ஏறி ஒக்காந்தோனே வாந்தி எடுத்துருவாங்க அது வேற கிட்டு டிஸ்டபன்ஸு அதுக்கப்புறு நம்ம ஒரு பிளான் பண்ணு ஒரு எடுத்துல மூண்ம் நேர்த்ல போறனா இவுங்கில கூட்டு போனா அஞ்சும் நேரோ ஆய்டு
ம்
அது மாரி பிளான் பண்ணு இவுங்கள எட்த்துன் போன்னா நம் அஞ்சும் நேரோனு இவுங்களுக் ஒதுக்கி வச்சுர்னு இவுங்குளுக்காக புக் பண்ணிர்னு அப்புறோ இவுங்கள அப்டி இப்பு வாந்தி எடுத்தாங்கனா என்ன பண்றது அப்டி யோசிக் வேண்டி ஹெல்த் கண்டிஷு சரி இருக்காது அதுவு ட்ராவல்ஸுல மோஸ்ட்லி அது மாரி கேர்ளா ஒரு வாட்டி போனும்போ அவுங்க அது மார்தா பண்ட்டாங்க அதுல இருந்து இந்த மலை சில விஷங்கள்லா பாத்தாலே அவுங்களுக்கு கொஞ்சோ இதாயட்றாங்க மலைபிரதேசம் மட்டு வேணா வால்பாற ஒரு வாட்டி கூட்டு போலான் பாத்தோ ஒகேனகலு கூட்டு போனோ
ஹில்ஸ் போனாலே யாருக்குமே ஒடம்புகு செட்டாவாத்தா
ஆ அதே மாரி நாங்க ஃப்ரெண்ஸோட போனத பருதுமல கோயிலுக் போய் அந்த மல ஏறுவாங்க தெரிமா
ஆமா ஐயோ ப்ரோ அதெலா மூச்சு தெணரு அதலா எங்குளு எங்கிளுக் கிட்டதா இது வேணா ஒன் ஃபிப் ட்டி கிலோமீட்ரு தா இருக்கு எங்கிளுக்கிட்ட
ம்
அதுனாங்க வாதனா எப்டி பருவு பருவு போவோ இப்பதான் போறதுல பாத்து ரொம்பலா போய் போய் புடிக்கல அதுனாலயே கொஞ்சோ போர்து கெடையாது
கண்டிப்பா நானு அந்த பருவதமல போயிட்டு ஏறி பாக்கணு பசங்களா கூப்டுவாங்க வாடா போர கிரிவலம் போர்துக்கு திருவண்ணாமல போறதுக்கு நீங்க பருவு பருவதமலக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம்னு சொன்னானுங்க
பக்கம் தா ப்ரோ அதுல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் என்னமோ தா அதுக்கு முன்னாடி தா எங்குளுக்கு முன்னாடி உங்குளுக்கு எப்டினு தெரில
ஆஹ்ஹ எங்குளுக்கு ஓரளவு கிட்டதா நான் போனதில்ல பிரதர் பசங்கல்லா கூப்பிறாங்க ந பே எங்க போறதுன்னு பாக்குற உட்டுட்ட பசங்க ஒரு வாட்டி கூப்டாங்க அதுக்கு ஆப்ஷனுட்டி வந்தது வந்தப்ப அப்ப எனக்கு பர்சனல என்னோட ஆபீஸ்ல வேல இருந்தனால நா போல நா மட்டு போல மத்த எல்லாருமே போய் வந்தாங்க போயிட்டு வந்தெல்லா
அதல்லா போயி பாருங்க அதல்லா வந்து எப்டின்னா டிஸ்கவரி சேனல்ல காட்டுறாங்களே அந்த மாரி ஒரு என்டர்டெய்மென்டு அது திரில்லிங்கா இருக்கு திரில் திரில்லிங்கா இருக்கு ஒரு டைம் போயிவந்துரு அட்வென்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க
ம் ம் அந்த மாரி பிளான் பண்றபோது நாம் பிளான் பண்ணறது எங்க நடக்குது நம்பளவே அப்பதா சொல்றநே பருவத மலனு பிளான் பண்ணால ஏதோ ஒரு வேலை வந்து போது
அதல்லா வந்து எப்னா எதர்ச்சியா நடக்கற்து போணனு நெனைச்சிட்டுனா போயிடுவோ அது எந்த தடங்களு இல்லாம போயிடுவோ அது எது எப்டின்னா அதா பசங்க சொல்லுவாங்கல்ல பாசிட்டிவ் வைஃப் வருதுன்ட்டு சிவன் அழை க்கிறாருன்றனா அதே மாறி அழச்சிருவாரு நம்மளு போயிடுவோன்ட்டு அந்த மாறிதா அதேமாறி கோயிலுக்கு போயிட்டுனா அங்க பூசாரி எல்லா அபிஷேக பண்ணக்கூடாது நம்ம தா அபிஷேகோ பண்ணோ நம்ம கையால எந்த பொருள எடுத்துட்டு போறோமோ அத நம்ம தா அபிஷேக பண்ணணு ஆமா அந்த கோயிலோட பெசிலிட்டியே அதா
அதா பிரெண்ட்ஸு சொல்லுவாங்க எங்கிட்ட நீ வா வா ஒருவாட்டி போயிட்டு வந்துருலா எல்லாரும் போறப்லா பிளான் பண்றப்ப இப்ப கூட ஒரு பிரெண்டு கூப்டாறு பாக்கலா பாக்கலானு சொல்லிட்ட வேணா எல்லாமே ஃபேமிலி சுச்வேஷன் சரியில்லாதனாலாதா இப்போ கூட ஃபேமலினா அவுங்க போ இப்ப நா விட்டுட்டு போயிட்டா அவங்க தனியா இருக்கணு யோசிக்கிற்து
கொஞ்ச அவாய்ட் பண்ணுங்க பேமிலில்லா கொஞ்சோ ரிஸ்க் கெடுத்து போணு போணுனு நெனச்சன்னா இப்ப இப்பல்லா வந்து டைம்லா வந்து ரொம்ப டைமிங்லா இது பண்ட்டாங்க மார்னிங் நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள வந்துருனு கீழ எறங்கி அதுக்கு முன்னல்லா அப்புல்லா கெடையாது டுவெண்ட்டி ஃபோர்ஹவர்ஸ் ஏற்லா எறங்கலா
ம் ம் ஏனா இப்போ அப்ப மலைகில் வந்து செங்குத்தா இருக்றதுனால யேர்ரது கஷ்டமா இருக்கு சில விஷயங்கள் சில விஷயங்கள் இப்ப அது முன்ன இப்ப வெயிலு காலத்துனால அப்டி பண்றாங்களானு தெர்ல இப்ப வெருநாள்ல இப்ப
இப்போ இப்ப நெறைய அங்க நெறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது நெறைய பேர் அங்க போய் சூஸ் சைட்லா வேற பண்ணிறாங்க அதனால என்ன நாங்க போ சொல்லயே அப்பயே ஒரு நெறைய சம்பவம் நடந்துக்கிது பசங்களு அதுக்கேத்த மேரி அங்க தேவல்லாதெல்லா பண்ணிட்டு இருக்கானுக காட்டு குள்ள போயிட்டு அதனாலே இப்ப போலீஸ் அவாய்ட் பண்ணி ரூல்ஸாவே எட்துன்ணு வந்துட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியுது சில விஷயங்கள் நம்மளால ம் மத்தவங்களு பாதிக்க ஓரளவுக்கு இப்ப மாறி போது அது சில விஷயங்கள் நம்ம அதுக்
வா வன விலங்குகள்லா நம்ம பாதிக்கப்படுற மேரி அதே மேரி நம்ம கொஞ்ச அங்க போயிட்டு கரட் ட்டான இதுவா இருக்கணு அதே மாரி பிளாஸ்டிக்கெல்லா அவாய்ட் பண்ணணு
கண்டிப்பா கண்டிப்பா ஃபுட் ரிசல்ட் ஒரு என்ஜாய்மெண்ட பாதுகாக்கனு அத பாக்க மாட்டாங்க ம் சில விஷயோ தண்ணி பாட்ல கூட இது பண்ண நம்ம எத்தன திருப்பி குடுக்கணுன்றாங்க
தண்ணி இல்லாம போய்ட போறீங்க தண்ணி முக்கியோ
ம் ம்
பா தண்ணி இல்லன்னா நீங்க நடுக்காட்டுல போய் யாருக்கிட்டையு தண்ணியு கேக்க முடியாது மேலப் போனதா தண்ணி
ம் ம்
போறீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கேன்ல சேத்துட்டு போயிட் ஆகணு
அத தூங்கினு ஏறணுமே அதுதான ப்ரச்சன
என்ன ஃப்ரோ
அத தூக்கிட்டு ஏர்றது அது ஒரு பாடு எங்கப்
ஃப்ரோ அது அது நீங்க எ ஏற சொல்ல கொஞ்ச கஷ்டப்படுவீங்க ஏறிட்ட பெறகு அப்பாடா தண்ணி எட்த்துன்னு வந்தோ மணி நடுவழில யாரோட தண்ணி கூட கேக்க முடியாது வரவுங்க போறவுங்க தண்ணி கூட தர மாட்டாங்க
ம் ம்
நா ஃபர்ஸ்ட் டைம் போக சொல்ல ரொம்ப அனுபவோ பட்டுக்குறே ஃபர்ஸ்ட் டைம் அது மாரித்தா ஃபர்ஸ்ட் டைம் அது மாறிதா ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்சுங்க ஃபிரண்ட்ஸ் கூட அவுங்க அண்ணனுங் கூட போணானுங்க இதுமாறி வரியாடா கூட நானு ஏ ஃப்ரெண்ட்ஸு போய் வெர்தோ
ம்
இப்ப போக சொல்ல அவுங்க கூடதா ஃபர்ஸ் டைம் போனோ அப்பொல்லா தெரியாது ஜாலிய போயிட்லா போயிட்லான்ட்டு அவனுகல்லா எப்டின்னா ஃபாஸ்ட்டா போறது
ம்
நாங்க போவ ரொம்ப செரி எதோ ஒரு பஃர்ஸ்ட் டைம் போவ எக்ஸைட்மெண்டா பொயிட்டோ
கண்டிப்பா
அதுக்கப்பறோ போயிட்ட பெறகுதா தெரியுது ஐய்யய்யோ இது ரொம்ப அட்வென்ஞர் போலதுனு மூச்சு தெனருது ஒரு எடத்துல கூட படுக்க டல்ல கை கால்லா ஒதருது அது கண்டியஸ் அதுக்கு போக சொல்லி தெரியு ஃப்ரோ கொஞ்ச தூரோ ஸ்டெப்ஸ் வரு அதுக்கப்பறோ கல்லு முரடான பாத வரு அதுக்கப்பறோ கடப்பாற பாறை அப்பறோ செங்குத் இப்ப இது செங்குத்தா ஏறுற மாரி அதுக்கப்பறோ மறுபடியு ஸ்டெப்ஸ் வரு அதுக்கு அப்பறமேட்டா ஒரு கோவில் ஒன்னு வரும் அதெல்லா அடுத் போக சொல்லியு கொஞ்ச த்ரில்லிங்கா இருக்கு கொஞ்ச எறக்குவாங்க நம்ம வீட்டுலல்லா பாத்துக்கிறெல்லா இதல்லா பரவால்ல வீட்லல்லா கொஞ்ச ரெஸ்ட் டுல்லா எபோ பெரிய ஒரு டயர்டா இருந்துதன்னா கொஞ்ச வீட்ல ரெஸ்ட் எடுக்குறே அங்க போய்ட்டு ரெஸ்ட் ஸ்ட்டு எடுக்குறதுக்கு அங்க ரெஸ்ட் எடுக்குற மாரியே தோணாது அங்க
ம் ம் மொத ஏறிர்னு எப்டியாது ஏறிர்னு கஷ்டப்பட்டாது ஏறிட்னு
ஆமா கஷ்டப்பட்டடுதுல கொஞ்ச ரெஸ்ட எடுத்து கூட ஏறுங்க ஏன்னா மூச்சு திணறும்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றத பாத்தா எனக்கு அட்வென்சர் வரு
மா ரொம்ப எஃபர்ட்டெல்லா போட்டு ஏறக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம்லா பொயிட்டு வந்த பெறகு ப்பறோ எறங்க சொல்ல கூட ஈஸியா எறங்கிட்லா
ம் ம்
எறங்க சொல்ல மிஞ்சிப் போனா நீங்க ஒரு ஒன் அவர் கூட எறங்கிடலா ஆஃப் பவுன்லே எறங்களா அடுத்தது ஒன்னு இன்னு ஒன்னு மழைலா பெஞ்சா அலோ பண்ண மாட்றாங்க இப்பெல்லா அப்பெல்லா வந்து மழைலா பெஞ்சா அலோ பண்ணுவாங்க
ம்
இப்பெல்லா மழலா பெஞ்சா அலோலா பண்றது கெடையாது அங்க வெள்ளம் வேற அதிகமா போவு நடுல ஒரு ரெண்டு மூணு பாலோ இருக்கு
ம் ம்
இப்ப ரீசண்ட்டா கூட நியூஸ்ல வந்துருக்குமே ரெண்டு பேரு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு தேல் இப்ப கார்த்திக மாசத்துல ம் ஆ கார்த்திக மாசத்துல